தோழி
ஆ நலமா இருக்கீங்ளா சாப்ட்டிங்ளா காலயில
வந்து கூழு தாங்கோ தோழி குடிச்சே ரெண்டு டம்ளரு கேழ்வரகு கூழூ முருங்கை கீர நேத்து கூட பறிச்சாங்க அதுல கொஞ்சோண்டு குடுத்தாங்க
ம் அதுப்ப அந்த கூழு வந்து பசி தாங்குமா பசி
இதோட அஞ்சு தடவ நா யூரின் பேய்ட்டு வந்ட்ட தோழி தட தடந்தா வருது ஆ எனக்கு வந்து து வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறதுக்காக குடிக்கிறது
ஓ
ஆ அது இந்த யூட்ரஸ் எடுத்தனால வெயிட்டு ஏறதா செய்யுது அது நம்மளுக்கு கால் வலில வருதுல்ல அதனால சேரி நம்ம இந்த மாரி லிக் டா எடுத்துக்கலா அப்டின்ட்டு அத எடுத்துக்கறது மதியான சாப்பிடுவே மா கொஞ்சமா சாத வச்சு காய வச்சு சாப்பிடுவே நைட்டு வந்து லை டாதா எடுத்துக்கிறது இட்லி தோச இந்த மாரி
ஆ
ஹெவியா சாப்பிட்டு வெயிட் போடுறது ஒரு மாரி எல்லா நோயு வந்துரும் போலா இருக்கு பய மா இருக்கு அதனால கொஞ்ச கொஞ்சமா எடுத்துக்கிறது உம் அப்புற நைட்டுக்கு தோச மாவு இருக்கு மத்தியான வந்து இப்பதா சாம்பார் வச்சைங்க முருங்கக் க்கா நேத்து சந்த எங்க ஊர்ல காய்கறி எல்லா கொஞ்ச பரவலையா இருந்துது காலிஃபிளவர் பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தே அப்புற வந்து இந்த இது இருக்குல சர்க்கரவள்ளிக் கிழங்கு ஒரு கிண்ணத்துல வச்சிருந்தானுங்க ஆ பத்து ரூபாய்க்கு சேர் வே பத்து ரூபாய்க்கு சாப்பறதுல என்ன நம்மளுக்கு இதகப்போது அப்டின்னா பத்து பத்து ரூபாய்க்கு வாங்குவே அது ஒரு பத்து ரூவாய்க்கு அப்பறோ அந்த ஸ்வீட் கான் வந்து ஒரு பத் து ரூவாய்கு வாங்கினேன் ஆ ஆமா நம்மளுக்கு போதும்
ம்
ஒன்ன வாங்கி அவன் பாதி நா பாதி ஏன்னா அவன் சாப்பிடவும் மாட் ட்டேங்கிற பையன் அதனால அப்பறம் மாம்பழம் வாங்குனே
ம்
வுட்டு வாங்களேன் வெண்டைக்காய் கத்திரிக்கா வாங்குனே முருங்கக்கா வாங்குனே
இப்போ இது எல்லாமே எல்லா காய்கறியுமே கொஞ்சம நல்லா இருக்குமா ஃப்ரெஷ்ஷா இருக்குமா
ஆ நான் ஃபிரிட்ஜில அப்டியே வச்சிருவேன் ஓபன் பண்ணி வெப்பேன் கவரோட எல்லா நான் வெக்க மாட்டே அது அதுக்கு ஒரு கூட மாரி வச்சிருக்கிறேன் காத்தோட்டமா அந்த கூட குள்ளார வந்தோனே எல்லாத்தையும் ஒவ்வொண்ணா இது பண்ணி ஸ்டோர் பண்ணி ஃபிரிட்ஜில வச்ட்டன்னா எனக்கு ஒரு வாரம் கெடாது அப்பிடியேதான் இருக்கோ
பரவால்ல ம் ஒரு சில சொல்லுவாங்க தோழி வாங்கி வந்து அது பாத்தீங்கன்னா அப்டியே முத்தி போயிருது அந்த லைட்டு வெளிச்சதுக்கு வந்து பார்வையா வச்சிரு ருக்காங்க அது செரியா வரமாட்
ஆ அதெல்லாம் ஒண்ல்லப்பா வெண்டைக்காலா வந்து நம்புளுக்கு சாப்படுறது நல்லதுதான் ஒடம்புக்கு இப்ப வாங்கிட்டு வந்தோனே என்ன பண்ணோ வெண்டக் ட்டைல்லா செஞ்சர்ணும் ஆ இன்னிக்கு சாம்பார் வை க்கிறோம்னா அந்த வெண்டைக்காய போட்டு நம்ம எந்த காய் நம்முளுக்கு சீக்கிற வெந்துக்கு போகுதோ அத வந்து நம்ம சீக்கிரமா எடுத்துக்கணு செஞ்சு சாப்ட்டுடோம்னா அது வேஸ்ட்டா போவாது ஆமா போன வார ம் நான் மாங்கா வாங்கனேன் இந்த வாரம் வாங்கல அதுல ஒரு மாங்கா இருக்குது அத வந்து ஒரு கண்ணத்த மட்டும் அரிஞ்சு ஒரு முருங்கைக்கா அந்த ஒரு கண்ணம் மாங்கா நாலு துண்டு வந்துச்சு அப்பறோ கத்திரிக்கா ரெண்டு போட்டு சாம்பார் வச்சேன் ரொம்ப எல்லா போடுறது இல்ல ரெண்டு ரெண்டு போட்டு சாம்பார் வச்சுட்டு அ அந்த பச்ச பட்டாணி வந்து காஞ்சது இருந்துச்சு ஊற வச்சு வச்சிருந்தே அதையு உருளைக்கிழங்கையும் குக்கர்ல ஒரு ரெண்டு சவுண்டு வுட்டு அத வந்து மசாலா போட்டு அது மாரி உருளக்கிழங்கு மசாலா ம் இந்த மிளாக் தூள் மஞ்சு தூள் மல்லி தூள் கரம் மசாலா தூளு எல்லா வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு இந்த மசாலா எல்லா வதக்கிட்டு இந்த உருளக்கெழங்கு அதையு போட்டு அப்டியே அந்த தண்ணிலியே அப்டியே வச்சறது அது அப்டி கிரேவி மாரி வந்துருதா அது பெரட்னாப்புல
ம் ஆமா ஒரு சிலர் சொல்லுவாங்க அசைவ சாப்பிறது பதில நம்ம இந்த காய்கறி சாப்ட்டாலே நல்ல
ஆமா காய்கறி வந்து நீங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்தே கொழந்தைங்களுக்கு கொடுத்தாதா ஸ் சாப்டுவாங்க குடுக்கலனா சாப்பிடாதுங்க நம்ம எவ்ளவு இது பண்ணாலு அதுங்க சாப்பட மாட்டாங்க
ம் கண்டிப்பா பழக்கல பழக்கல அப்டின்ட்டு ஆமா அத என்னோட பையனுமே சின்ன பையனுக்கு வந்து அசைவ எவ்ளவு கொடுத்தாலு ச ப்டுவாரு ஆனா அதே நேரத்தில காய் எல்லா குடுத்தா சாப்டவே மாட்டாரு ஏதோ ஒரு வீட்டுக்கு பங்க்ஷனுக்கு போய்ருக் கிராப்ல அங்க வந்து அ சாம்பாரு காய் அப்டின்னு சொல்லிட்டு காயெல்லா அள்ளி வச் சாம்பார்ல போட்ட காயுமே எடுத்து வச்சிருக்காங்க ஆ எனக்கு சாம்பார் காய்யெல்லா புடிக்காது எனக்கு காய் வைக்காதீங்க அப்டின்னு ஒனே அவங்க சொன்னாங்கள என்னடா உங்க அம்மா புள்ள பெத்து வளர்த்துக்கா ஒரு காய் சாப்ட மாட்டேங்கிற அப்டினு உனய வந்து பெருமைய ஏங்கிட்ட சொல்றா உம்மா உனய எல்லாரு திட்டினாங்க என்ன எதுகுட‌திட் றாங்க அப்படின்னு சொல்ல கேட்டா நீங்க எனக்கு காய் கொடுத்து பழக்க க்கவே இல்ல அப்டின்னு சொல்லி எனன திட்டுறாங்க ஆ இப்ப அப்டி பாத்தா என்னோட பெரிய பைய நீங்க எந்த காய் கொடுத்தாலு சாப்டுவாரு அது ம
அதாவது இவங்க வந்து நான்வெஜ் பிரியரா இருந்தாங்கன்னா அத எடுத்துக்க மாட்டாங்க கண்டிப்பா ப்ப ஏ பையனே இங்க இருக்கும்போது பேசாம இருந் தா இதே பாரின் போய்யிட்டு வந்ததுக்கு அப்றோ ஒரு நாள் நான்வெஜ் ஒரு நாள் வெஜ் தா நா தொடர்ந்து ரெண்டு நாள்ல்லா வச்சனா அவ சாப்ட மாட்டா ஆ எனக்கு நான்வெஜ் ஏதா இருந்தா குடுங்க சாப்றே அப்படிமா இல்லைன்னா அந்த ஒரு கரண்டி சாதம் மட்டுதா
ம்
அவ்ளோதா சாப்பறாங்க வெயிட் ஏறுதுன்னு சொல்லி ஒரு கண்டி சாதோ கொஞ்சமா ககொழம்பு உத்திக்கிட்டு சாப்ட்டு அத ஒரு சாதத்தோட முடிச்சுக்குறா இதே நான்வெஜ் இருந்தா கொஞ்சோ கூட சாப்ட்டுட்டு தயிர் ஊத்தி சாப்புறா நானு பாத்துட்டே கவ்னிச்சு பாத்துட்டே அப்டிதா பண்றா அதனாலதா நா என்னா பண்ணிருவே இந்த காலி பிளவர் வாங்கிட்டு வரேனா அத வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாரி செஞ்சு அத குடுக்குறது அப்றோ இல்லன்னா மில் மேக்கர் இருக்கு பாருங்க அத வந்து சிக்ஸ் டி ஃபைவ் மாரி செஞ்சு அத குடுக்கறது சாம்பாருக்கு இப்ப நம்ம கறியா அத வந்து கறியா கொண்டு போய் குடுத்துட் டோம்னா அது சாப்டுதுங்க ம் இந்த கூட்டு காயு பொரியல்ன்னு வச்சா அத அப்டியே ஒதுக்கி வச்சுட்டு வெறு கொழம்ப கூட ஊத்தி சாப்
ஓப் ஆமா ஆமா ஆமா
அது இந்தப்ப மாம்பழ சீசன் வருதா அதுல ரெண்டு அரிஞ்சு வச்சிருவே நாயுமே சாப்பிடுவா அரிஞ்சு வச்சிருவே அத ரெண்டு சாப்புட்டுருவா எனக்கு அதனால பி பிரச்சன இல்ல ம் நேத்தலா நேத்தலா நாவு அது வெளியில போயிட்டு வந்தே அவனுக்கு வந்து ப பழையசோறு கொஞ்சோ இருந்துச்சு சுடுசாதோ இருந்த து பழைய சோறுல அந்த சாதத்தை போட்டு தயிர ஊத் த்தி மாங்காய் அரிஞ்சு வச்சு அததா சாப்ட்டா சூப்பரா இருக்
ஆம்மா ஆமா ஆமா சொல்ல ஒரு கை சாதமே ந கூட சாப்பலா மாங்கா இருந்துட்டாலே அது அந்த
நானு இன்னொரு தோழியு பத்தி மாங்காவ பத்தி ரொம்ப பேசுனோ உங்களுக்கு அடுத்ததுல நா சொல்றே அவ்ளோ ஒரு சொல்லேலியே எனக்கு வாய் ஊறிச்சு அந்த தோழி பேசும்போது பாத் தீங்கன்னா இன்னு டைம் இருக்கு அப்ப பேசலா என்னன்னா மாங்கா இருக்கு பதீங் கலா அது வந்து சின்ன பிள்ளைல அவங்கல்லா வந்து போயி மரத்துல அதாவது இப்டி கள்ளத்தூக்கி போட்டு உழுவுது பாத்தீங்களா அத வந்து கீத் து மாரி போட்டு அது மெளகாத்தூள் உப்பு அப்டி தூவியுட்டு அவுங்க ஃபிரெண்டுங்க அவுங்கெல்லா சாப்டுவாங்களா அது ஒரு ஜாலியான நாட்கள் சின்ன பிள்ளையில அப்பற பம்பு செட்டு வாய்க்கால்ல எல்லா குளிச்சுட்டு அந்த மாங்காய எல்லா சாப்ட்டுட்டு அதுக்கப்றந்தா அவுங்க வீட்டுக்கே வருவாங்களா அந்த மாசத்துல முப்பது நாள் லீவ் உடறாங்க பாருங்க மே மாசோ ஃபுல்லாவே அப்டிதா இருந்தாங்களா
ம் அது ம் கடையாது கடையாது கண்டிப்பா ம் ம் அது சொல்லுவாங்கல்ல த் ஒரு மாரி நம்ம திருடி சாப்
ஆமா அப்ற அவுங்க மேடம் ஒருத்தங்க இருக்காங்களா தேன்மொழினு அந்த மேடம் வந்து பாத்திங்கனா மாங்கா பி ரியரா அவுங்க ரொம்ப அவுங்க ஏ அப்பிடி அந்த மாங்காய லைக் பண்றாங்கனு எனக்கு தெர்ல மேடம் நா ஒரு நாள் வந்து அவுங்கள் ட ரெசிபி கேட்டே நீங்க மாங்கா பச்சடி எப்புடி செய்விங்கன்ட்டு அவுங்க எடுத்துட்டு வந்தே என்ட்ட ஆஃபிஸ்ல குடுத்து சாப்ட சொ ன்னாங்க அ நா மாங்காவே எனக்கு சேராது து புடிக்காது ஆனா அத நா சாப் டோனே அவுங்க சாப்பாட்டுக்கு தா வச்சு சாப்ட சொன்னாங்க ஆனா நா அப்புடி சாப்புல சாப்படலலா சாப்ட்டுட்டு அந்த ஆள்காட் டி விரல் எடுத்து வலிச்சு அப்டி நாக்குல ந நக்கி சாப்ட்டே ரொம்ப புடிச்சிருந்ச்சு எனக் கு ம் அந்த மாரி அந்த மாங்கா பச்சடிய சாப்டணு அதா டேஸ்ட்டு அப்டின்னாங்க இப்பயே உங்களுக்கு அப்டிதா இருக்
ம் கண்டிப்பா அது வந்து அ சாப்பாடமே நம்ம வந் து ரசிச்சு ருசிச்சு தா சாப்ட சொல்லி சொல்லுவாங்க நம்ம சமை க்கும் போதே அத ஒரு ரசனையோடு செஞ்சோனா அந்த சாப்பாடு நல்லா நாங்க சாப்டும் போது அ யோசிச்சு பாருங்க நல்லா இருக்கு ம்
அந்த மாங்கா பச்சடி அவுங்க சொல்லி அதுல என்னா சொன்னாங்க கடுகு போட்டு கருவப்பிலய போட்டு அந்த வரமெளகா ரண்ட கிள்ளி போட்டு மாங்காய அள்ளி வச்சிட்டு அதுல மஞ்சத்தூளு லைட்டா மெளகாத்தூள போட்டு வெந்தோனே வெல்லத்த போட்டு நீங்க சாப்ட்டு பாருங்க எப்புடி இருக்கு அப்டி னாங்க எனக்கு வாயில எச்சி ஊறிருச்சு சேரினு ஒ அன்னைக்கே நா என்ன பண்ட்ட மத்யானமா அவுங்க சொன்ன மாரியே நானு செஞ்சுட்ட செஞ்சோன்னே எம் பையந்தா அத ஃபுல்லாவே சாப்ட்டா
ம் தெத்திங்ளா தெரியில ஆமா ம் ஆமா அது சாப்பட ஆரம்பிச்சுட்டாங்னா நம்ம செஞ்சு குடுத்துருவோ கண் டிப்பா ம் ம் ம் ம் ஆமா நேத்து கூட ஒரு சாப்பாடு ரெசிபி ஒ இந்த தேங்கா சட்னி மாதிரி தேங்கா சட் தண்ணி சட்னினு சொல்லி அது ச நாத் நேத்து நைட்டு நா பண்ணே ஆ இட்லி தா தா என்னோட பைய ரெண்டாவுது பைய ஊத் த சொன்னாப்ள ரொம்ப நாளாச்சுமா இட்லி பண்ணுங்கமா எப்ப பாத்தாலு தோச சப்பாத்தி இப்பிடியே சாப்டுட்ருக்கோல நீங்க இட்லி ஊத்துங்க நல்லாருக் கு நைட் மாவு நல்லா இருந்ச்சு இட்லி ஊத்துனே பாத்திங்னா அந்த மதுரை தண்ணி சட் னினு அதையு வச்சே இதுக்கப்புறோ இங்கிட்டு வந்து ப மெளகா சட்னி அந்த கார சட்னி அதுவுமே செஞ்சே ரெண்டயுமே செஞ்சே ஒண்ணுமே சொல்லல ரெண்டு பையனுமே பூண்டுச்சன் ரெண்டுமே அவ்ளோ நல்லாருக்குன்ட்டு பசங்க நல்லா விரும்பி
அப்புடிதா நீங்க குடுத்து பழகணு நைட்ல தோசைல்லா ஊத்தாதிங்க நைட்ல தோசை எல்லா எப் போது ஊத்தாதிங்க இட்லியவே நீங்க வந்து பழக்கிட்டிங்கனா நம்மளுக்கு ஆயில் வந்து நம்மளுக் மிச்சந்தா இன்னோனு நம்ம ஆயிலு சேத்துக்க மாட்டோ வேக வச்ச பொருளு அது மா நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் நான் வந்து இப்ப எப்போதுமே மாவுரச்ச ரைச்சு வச்சு ஒரு கிலோ அரைச்சு வச்சேன்னு வச்சுக்கோங்களே ஒரு ரெண்டு நாளைக்கு இட்லி தா நா செய்வே காலைலி நைட்டு மூணா நாள் மி ச்சமாவு ருந்துச்சுன்னா அததா தோசைக்கு இது பண்ணிக்குவே இட்லி தா பெரும்பாலு நீங்க இந்த மாரி அதாது இப்ப சட்னி இது மாரி எடுத்துருக்கீங்ல இந்த மாரி நீங்க செஞ்சு குடுத்தீங்னா கண்டிப்பா அதே மாரி புதினா சட்னி இருக்கு பத்தீங்ளா கொத்தமல்லி சட்னி இதே மாரி நீங்க வந்து நல்லா ஒரு எண்ணய ஊத்தி கடுகுளுந் கடுகுல கலல பருப்பு உளுந்த பருப்பு ஆ அது பொரிஞ்சோன்னே என்ன பண்ணு நீங்க வர ர மெளகா இருக்குல்ல அது ரெண்டு வேணா பச்ச மொளகா சேத்துக் க்லா உங்கள்ட்ட என்ன மொளகா இருக்கோ அது அத போட்டுட் அ இதுருக்குல புளி அது கொஞ்சோ வச்சற்ணு தேங்காவ அதுல போட்ருணு ஒங்க குடும்பத்த இந்த மாரி ரெண்டு சில்லு மாரி போட்டுக்கோங்க போட்டுட்டு அ பெருங்காயோ கொஞ்சோ அதுல போட்டுக்கணு போட்டு இந்த கருவப்ல கொத்தமல்லி புதினா இது மூணயு அப்டே அள்ளி வைங்க வச்சுட்டு நல்லா லைட் டா வதக்கி உட்ருங்க நல்ல பச்ச கலர் அது போகாத அளவுக்கு அந்த புதினா மல்லி நல்லா இப் பெரட்டி உட்டு மிக்சில ஒரு ஓட்டு ஓட்டி நல்லா கொர கொரனே அரைங்க அரைச்சிட்டு எடுத் து நல்லா தண்ணி ஊச்சி அ ஊத்தி எந்த அளவுக்கு கரைக்கணுமோ கரைச்சிட்டு தாலிப்புல வந்து என்ண ஊத் தி கடுகுளுந்தம் பருப்பு கருவப்ளய போட்டு தாளிச்சிட்டு லைட்டா பெருங்காயோ பொடி போட்டு அதுல கொட்டிருங்க சூப்பராருக்கு இதே இட்லிக்கு அந்த சட்னி யு தேங்கா சட்னியு வச்சு பாருங்க இல்லயா இந்த ம் தக்காளி சட்னியு இந்த புதினா சட்னியு அப்டி காமினேஷன் மா மாத்தி மாத்தி நம்ம குடுக்கணு குடுத்தம்னா அவங்களுக்கு சாப்பர் றதுக்கு புடிக்கு சல்லுன்னு ப பத்து இட்லி கூட எறங்கிரு ஆமா இ நம்ம ஒரே மே செஞ்சம்னா அதுங்களுக்கு புடிக்க மாட்டிக்கிது ம் நா ஒரு நாளைக்கு பூந்திச்ச பூண்டு சட்னி செய்வே ஒரு நாளைக்கு வெங்காயம் தக் வதக்கி அ வரமொளகாலா வதக்கி அது ஒரு நாளைக்கு தக்காளி சட்னி மரி செய்வே ஒரு நாளைக்கு புதினா தேங்கா சட்னி ஒரு நாளு மதுர தண்ணி சட்னி ஒரு நாளு இப்டிதா செய்யறது அப்பதா அந்த இட்லி அவங்க ளுக்கு
ஆமா ஆ இல்லன்னா வேண்டா